கேக்குதா
உம் கேக்குது
சொல்லுங்க
கத்ரிகாவ எப்டி செய்வனு சொன்னீங்க
கத்ரிக்கா
எப்படி செய்வன் சொன்னீங்க
ஏதாது தொட்டுக்க கிரேவி மாரி கேக்றீங்ளா
நீங்க எப்டி செய்வீங்க சிஸ்டர் நாங்க சாதத்துக்கு போட்டு சாப்பிடுவோம்லா
அது வந்தூ அத வெங்காயோ தக்காளி கத்ரிக்கா அதெல்லா போட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா தண்ணி ஊத்துவோல அந்த மாரி ஊத்தாம அந்த எண்ணெயிலே இது பண்ணி மோளகாத்தூள் போட்டு சிம்லயே வச்சு வச்சு அத வேக வச்சுக்கிறது அது ஒரு அந்த மாரி ஒண்ணு பண்ணுவ
உம்
அப்றோ வந்து அதா சொன்னனே பூண்டு அதிகமா வந்து உரிச்சு வச்சுக்கிட்டு அத நசுக்கி லாஸ்ட்ல அத போட்டு அதுக்கு வந்து பச் பச்ச மோளகாவு லைட்டா தா மோளகா தூள் போடணும் ரொம்ப போட கூடாது ஏன்னா மோளகாதூள் பிளேவர் அதிகமாயிடு அப்றோ பூண்டு அந்த இது தெரியாது லாஸ்ட் அந்த பூண்ட நசுக்கி போட்டு அந்த மாரி பண்ணாலு நல்லா இருக்கோ பட் அந்த தண்ணி ஊத்தாம பண்றோல அது ரொம்ப டேஸ்டா இருக்கோ புரியல
ஆமா ஆமா ஆமா
ஆ ஏன்னா தண்ணி ஊத்திட்டா வந்து அதுக்குதா லைட்டா ஊத்தணோ சும்மா அது வேவுர அளவுக்கு மட்டு நீங்க ரெண்டு பேர் தானே
ஆமா
ம் அதனால எவ்ளோ அளவு போட்ணோ தெரியுல புரியில
ஆமா கரெட்டுதா
ம் நீ வாட்டி ட்ரை ட்ரை பண்ணிப்பாரு தண்ணி லைட் டா ஊத்தி அதுக்கு வந்து மொளகாத்தூளு கரம் மசாலா எது வேணா போட்டுக்கலா ஆ ஃபிளேவர் கொடுக்கு நல்லா இருக்கு வாசனையா சாப்புறதுக்கு
ம்
எண்ண பிரிஞ்சி வர பாத்து ஆஃப் பண்ற வேண்டியதா இன்னா பண்து
புரியில
முனிஷனு பத்து ஃபிஷ்னு கெடயாது
ஓகே ஓகே ஃபுலாவ் மாரி செய்ய போறியா வெஜிடபிள் சாத மாரி செய்ய போறியா
இங்க ஃபுலாவ்தா செய்யணு ஒயிட் கலர் ஃபுலாவ்
ஓகே ஓகே காய் எல்லா போட்டு இன்ன போடாம மசாலலா போடாம
அத வெஜ்ஜி வெஜிடபிளுல வந்து மசாலா போடுவோ
ஆமா மெளகா தூள் அது இதுல்லா போடுவோ இதுல வெறு அந்த சில்லிக்கார மட்டுதானே
ஆமா
ம் ம் ஓகேதா ஆனா அதா இதுல்லா செஞ்சனா காரஞ் சாரமா ஒரு கொழம்பு இருக்கணு பக்கத்துல கிரேவி அதுக்குதா கத்திரிக்காவா
ம்
ம் ஏன்னா நம்ப அதுல காரொ அவ்ளோ இது பண்ண மா ட்டோ இல்ல இது கொஞ்ச காரமா இருந்தா அத பெசஞ்சி சாப்புறதுக்கு நல்லா இரு க்கு ஆமா டேஸ்டா இருக்கு
ம் ஹும்
அப்புறோ நேத்து நீ சொன்னேல அந்த மாரி நா கூட ஒன்னு ரீசன்டா இப்ப பாத்தே அ நீ சொல்றது நா சொல்றது ஒன்னானு எனக்கு தெரியில அதா சொன்னேல்ல அவ்ளோ கோடி மதிப்புருக்கு அவனுக்கு எட்னு வந்து மேல இந்து தள்ளிடுச்சு சொன்னேல அந்த மாரி இப்ப டிசன்ட்டா பாத்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஆ அதுல வந்து அதா வந்து கார்ல வந்து வராங்க கார்ல வந்துட்டு பேட்டே எல்லா செலிப்ரேட் பண்றாங்க பேட்டேல்லாச் செலிப்ரேட் பண்ணிட்டு இந்த மாரி அவன ஃபோட்டோ ஷூட் எடுக்குறதுக்கு கூட்டுன் போறாங்க அதுதானா அதா அதா அந்த மாரி கூட்டுட்டு போக பாத்து அது மேல இருந்து கீழ தள்ளிடுது
ம்
அது ஆனா அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அவங்க ரெண்டு
ஆமா அதுதா இன்னைக்கு பாத்தே ஆமா அந்த பையே இன்னைக்கு பாத்தப்போ நிய நியூஸ்ல அதா கோர்ட்டுல வந்து இவங்க பதினஞ்சு நாள் ரிமாண்ட் முடிஞ்சிருச்சு இதுக்கப்பறோ அவங்க கோட்ல தா அவன ஒப்படைக்கணு
ம் இல்ல இப்ப இருக்கறதுங்களா
தன்யூட்
ஆ
அவரு இன்ன சொல்றாறோ அதுதா இப்ப அவங்கள ரிமண்ட் பண்ணாலும் பண்ணுவாங்க இல்லன்னா அதுக்கு சாட்சி இல்லன்னு சொல்லிட்டு அவங்கள ரிலீஸ் பண்ணாலும் பண்ணிடுவாங்க ஏன்னா கோட்ல வந்து ப்ரூப் தான முக்கியோ போலீஸ் வந்து உங்க லாங்குவேஜே வந்து எப்டி பேசிக்கிறாங்கன்னா இப்ப ல்தகசையா அப்டின்னு நம்ம விஜய் சொல்லுவார்ல
ஆமா
ஒரு படத்துல அந்த மாரியே இவங்க தலைகீழ பேசிருக்காங்க பாருங்க ஏழு வந்து நம்ளல்ல கண்டுபுடிக்கவும் முடியாது அவங்க என்ன பேசுன்னா அவங்களுக்கு வாயத் தொறந்து சொன்னா மட்டும் தான் அது நம்ம கண்டுபுடிக்க முடியும் விட்டுட்டாங்க
ம்
இவங்க கோட்ல வந்து டைம் கேக்குறாங்க இன்னும் நீங்க எங்களுக்கு கொஞ்ச டைம் குடுக்கணும் அவங்க பேஷண்ட் இருந்தால தெரியாமல் எங்களால் ப்ரூஃப் குடுக்க முடியாது சொன்னோனே இவங்க என்ன பண்ணிருக்காங்க இல்ல நாங்க பேசறது அந்த மாரில்லா இல்ல நாங்க எதுவும் பண்ணலன்ற மாரி சொல்லிக்கிறாங்க ஆனா இவங்க சேட் பண்ணது பேசந்து எல்லா ஃயூன பத்தி தா பேசி இருக்காங்க அத ப்ரூவ் பண்ண முடியல தெரியாம தவிக்கிறாங்க போலீஸ்காரங்க இதுல இன்னொருத்தவன்னும் சேந்திருக்கா மூணாவாதா ஒரு ஆளு அது வந்து லேடிஸா ஜென்ஸான்றது கண்டுபுடிக்க முடியல
ஓ ஹோ
பவோ மூணு பேர் ரெண்டு பேரு அத மூணு பேர் சேந்து அந்த பையன அடிச்சு
ஆ
கல்யாணோ வேணான்னா வேணான்னு சொல்லி ட்டு நீ ஊ வேலைய பாக்க வேண்டியதான பவோ பெத்தவங்க எவ்வளோ கஷ்டப்பட்ருப்பாங்க அவங்க ஒன்ன புடி என்ன இதுங்க எல்லாம் ஜாதக ஜாதகொ பண்ணி பண்ணி பேசி பேசியே
ம் ம்
லைஃபயே அழிச்சிடுச்சுங்க
இப்ப சுத்தமா போயிட்டானே என்ன பண்றது
இப்ப என்ன பண்ண ஜாதகோ வந்து காப்பாத்துச்சாமா அவங்கள
ம் ஒனக்கு தெரியாது ம் ம் அதான் இப்பல்லா புடிக்கலன்னா போமாட்டேங்குதுங்க கொல்றதுக்கு பிளான் பண்ணுதுங்க
ஆமாம் அது போத்த கூட சேந்து ஆ
ஆ ஹ
அதேதான் இன்னொரு நாட்ல உதுறா வீட்டுக்காராலதான்
ஆ
பாரேன் ம்ஹு அதான் அதுக்குதான் உலகோ அழியுது அங்க அங்க புரில கேக்கல ஹலோ
அதான் என் பையனுக்குதான் அது மாரி நடந்துச்சு இப்ப இன்னொரு எனக்கு அதே மாரி நடந்து இருக்குது இதெல்லா பொ பொண்ணுங்களுக்கு மட்டு்ந்தான் எது பண்ண மாட்டீங்ளா போமாட்டீங்ளா
அப்டின்
ம் ம் அதான் அதான் இதுங்களுக்கெல்லா சரியான தண்டனை குடுக்கணு
ஆ தண்டன ஒண்ணுன்னா செய்யறீங்க தண்டன குடுக்கறீங்க இல்ல அப்ப அதே மாரி பைய்ன்னுங்ளயு பையனுங்களு ஒரு சில பசங்கள தப்பு பண்ணாங்க நல்ல பசங்களாதான
ஆமா இருக்காங்க
புடிக்கலனா புடிக்கலன்னு சொல்லிட்டு போயிடுணு ஃபோர்ஸ் பண்ணி எதுக்கு பண்ணி வெக்கணு போணா அப்டின்ற மாரியெல்லா பேசினாங்க அதான் அது என்னா பண்ணிருக்கு தெரிமா போர்ல இது ஜெயிலிந்து அந்த ஸ்டேஷன்லிந்து வெளில வரும்போது
ஆ
ஆ மூஞ்சில துணி கட்டின்னு இட்டுனு வர்றாங்க
சரி
நம்ம இந்த நடுவிரல் இருக்கல்ல
ஆ
அந்த விரல காமிச்சிருந்தாரு அது எங்க திரும்பி பா கொலைய பண்ணி புட்டு
ஆ
எவ்ளோ இதுவா பா ஏ திரியுதும்பாரு அது மாரி
அதான் அதான்
அதுகல்லா பா எவ்ளோ திமிறா அப்ப பொண்ணுங்க பசங்கதான் அந்த மாரி பண்ணுவானுங்கன்னா அப்போ பொண்ணுங்களு ஈக்குவலா பண்லாமா அதுமாரி
ம்ஹூ வேணானா வுட்டு போயிட்டே இருக்கணு அத வுட்டுட்டு
ம்மாளுக்கு புடிக்கலையா அதான் அவட்ட ஒரு கோடி வாங்கிட்டேன் எனக்கு இவன புடிக்கலன்னு சொல்ட்டு நீ வேணா வூட்ட விட்டு கிளம்பி நீ ட்டு அவன கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்க வேண்டினா அவன வேற எங்கனா பொண்ணு பாத்து கல்யாணோ அதுனா வீட்டல ஃபோர்ஸ் பண்ணாங்க போனாங்க என் வீட்ல வர்றவங்க பேசி கேட்டுன்தா நீங்க எல்லா பண்றீங்களா சொல்லுங் நா உங்ள கேட்டுனா அவன லவ் பண்ணே இல்லல்ல
ம் ம்
ஓ இஷ்டமா தானே பண்ண அது மாரி ஒ இஷ்டமா கல்யாணம் பண் போய் தொலைய வேண்தான அவுங்க எப்டி போனா ஒனக்கின்னா பேரன்ஸ்ஸு ஃபோர்ஸ் பண்ணாங்க ஃபோர்ஸ் பண்ணாங்கன்துங்க
ஓஹோ அதே சொல்லிட்டு இருக்குங்க
ஏங்க அவுங்க அண்ணந் தா வந்து போட்டோ ஷூட்டுக்கு
ஆ
சொல்லிருக்கே
ம் ம் ஆ தண்டன தண்டன கெடைக்கணு அப்பதா எல்லா
ஃபோர்ஸ் பண்ணிதா என்ன எல்லா பண்ண வக்கிறாங்கனு சொல்லுதுங்கல்ல
ஆமா
ஏ அதுங்ளுக் தெரியாது அப்ப அறிவுல்ல கொல பண்ற அளவு அறிவு இர்க்குது
ம் சேந்துக்குனு
ஏ வேணான் அப்புடி எவ்ளோ நேரொ ஆயிடு புடிவாதமா நீ புடிவாதமா இருந்தி கேக்க போற் கேக்காம இருக்க போறாங்களா
கண்டிப்பா கேட்டுதா ஆகணு அதெல்லா இர்க்க மாட்டேங்கிது புரிய்ல
என்ன செல்லமா வள்த்திருப்பாங்க ஒரே
ம் என்ன தா வளத்துருந்தாலு என்ன வேணா பண்ணுங்ளா
அதா சொல்றே நீ ஃபோர்ஸ் பண்றாங்கன் த நீ ஒன்னோட இத காமிச்சு தெ தைரிய்மா இருந்து இது பண்ணி
ம் ம்
ஆமாம்
ம்
உ வீட்டுக்கு எதுக்கு நல்லா இருக்குற பையன கொழப்றத நீதான அசிங் பண்ணி ஷூட்டிங் நடக்கற போ து கேக்கனு ஒனக்கு தா அசிங்கொ அது
ஆமா நெக்ஸ்ட் கால் பேசலா
ம்